வணக்கம் தோழி தோழி வணக்கம் கேக்குதுங்ளா நா பேசறது உங்களுக் கேக்குதாங் தோழி
உங்களுக் ஆ நல்லா கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா நா பேசு
ஆ கேக்குது தோழி நல்லா இருக் ஆ கேக்குது தோழி கேக்குது நல்லாருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கே தோழி இன்னைக்கு வந்து நம்ம நம்ளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் அ வந்து நமக்கு எந்த அளவுக்கு நன்மைய குடுத்துட்ருந்து இன்னைக்கு வளந்து வரக்கூடிய நாகரீகத்துல வந்து நம்மளுடைய உணவ்ப்பழக்கம் எப்பிடி மாறி இருக்கு அப்டிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழி
ஆ பேசலாங்க நீங்க வீட்ல பாரம்பரிய உணவுலா செய்வீங்ளா
ஆ நிச்சயமா தோழி ஆ என்னென்ன செய்வோ அப்டின்னா சிறுதானிய வகைகள் வந்து நம்ம வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை வந்து நிச்சயம் செய்வதுண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுளி வரகு சாமை திணை அந்த மாதிரி அரிசி வகைகள்ல ஏதாவது ஒன்று இரண் டு அரிசிகள வந்து வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வந்து பயன்படுத்துவது வழக்கம் தோழி உங்களுக்கு அந்த அரிசி வகைகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க
ஆ நானு அதே மாதிரிதா தோழி வாரத்துல மூன்று நாள் நான்கு நாள் நாலு நாள் கூட நா அது செய்வே சிறுதானிய உணவு ஏதாது செய்வே செய்முறை செய்வே அதுல ஆ கம்பு
அதுல உங்களுக்கு
எ எனக்கு வந்து கம்பு ரொம்ப புடிக்கும் தோழி கம்புல வந்து நா தோசை ரெசிபி செய்வே அடிக்கடி அதுவு அ எங்க வீட்ல பிள்ளைங்கல்லா கொழந்தைங்களுக்ல்லா அது புடிக்கு கம்புல தோச அப்பற ராகில வந்து களி செய்வாங்க தெரியுங்களா
தெரியும் தோழி
ஆ அது அடிக்கடி செய்வே அதுவும் விரும்பி சாப்டுவாங்க அதனால நா அடிக்கடி செய்வே எங்க வீட்லயுமே வந்து இந்த பாரம் பரிய உணவு வந்து அ அதிகமா உணவுல சேத்துக்கணுன் சொல்லி சொல்லுவாங்க என்னோட கணவரு சொல்லுவாங் அதனால நானு வந்து நறையா செய்வே
சரிங்க தோழி சரிங்க மிக்க மகிழ்ச்சி இங்க வந்து பாத் தீங்க அப்டின்னா அ கம்பு ராகி தவர சிறுதானியங்கள்ல வந்து கிச்சடி அல்லது தக்காளி சாதம் வந்துட்டு செய்வோ தோழி ஏன்னா நம்மளுடைய ஆ சாதாரண அரிசியில வந்து பாத்தம்னா நமக்கு மாவுச்சத்துதா அதிகமா இருக்கு ஆனா அதுக்கே நம்ம பழக்கப்பட்டுட் டனால அதனுடைய சுவை வந்து அதிகமா இருக்கிற மாரி நமக்கு இப்ப நம்ம மனசு வந்து பழகிருக்கு சிறுதானிய அருசிகள் வந்து பாத் தோம் அப்டின்னா கொஞ்ச சுவை கம்மியா இருக்கறனால அது வந்து கொஞ்சம் காரம் உப்பு சார்ந்த உணவுகள் செய்யும்போது எங்க இருக்கறவுங்க வந்து சாப்புறதுக்கு பிரியப்பட்றனால தக்காளி சாதம் அல்லது கிச்சடி அல்லது பிரியாணி வகைகள் வந்து செய்யு போது அத வந்து அவங்க விரும்பி சாப்புறாங்க தோழி அந்த மாதிரி நீங்க ஏதாது மாறுபட்ட உணவுகள் செய்யு வழக்கம் உண்டா
அ இல் இல்ல தோழி எனக்கு அந்த நீங்க சொன்ன அந்த தக்காளி சாதம் பிரியாணி அதெல்லா நா அதுல ட்ரை பண்ணி செஞ்சதுல்ல ஆனா இனிமே நா செய்யலா நனைக்கிறே நா ஒன்லி வந்து தோசை களி அப்றம் வந்து கஞ்சி இந்தம் தினை வகைகள் எல்லாமே சேத்து அ ரைஸ் மில்ல குடுத்து அரச்சு வச்சுருவே தோழி அது வந்து கஞ்சி கஞ்சி மாரி வச்சு காலைல டிஃபனுக்கு சாப்டுவோ இந்த மாரிதா நா செஞ்சிருக்கேனே தவிர சாப் பாடா செஞ்சதில்ல ஆனா சாப்பாடா செஞ்சு சாப் டா ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க தோழி ஆனா நா அது இன்னு செஞ்சது ட்ரை பண்ணதில்ல இனிமே நா ட்ரை பண்ணி பாக்கனு நீங்க சொன்ன மாரி அது நல்லா இருக்குங்ளா தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா அது வந்து நல்லா இருக்கு அது எப்டி இருக் கு அப்டினா நம்ம சாதார்ணமா செய்ற தக்காளி சாதம் மாதிரிதா ஆனா நம்ம வந்து ஒரு நேரம் மட்டு தா அத வந்து நம்ம பயன்படுத் திக்றது வந்து சரியா இருக்கு தோழி இப்ப நம்ம அ செஞ்சு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் வைத்து சாப்புடுவதுங்கிறது வந்து ஆ சிரமமா இருக்கு ஆ ஏன் வந்து கேட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சோ சாதோ வந்து கெட் டியாயிரு அந்த மாரி சமயங்கள்ல செய்யமுடா நம்ம நல்லா சாப் றதுக்கு சிரமமா இருக்கு அத தவிர் க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலனா கூடுதலா கொஞ்சோ தண்ணீர் வந்து வச்சுக்கணு தோழி நம்ம உடனே சாப்புறதுக்கு நம்ம சாதார்ண அரிசிக்கு வக்கிற தண்ணீய விட கொஞ்சோ கூடுதல் தண்ணிர் வச்சுட்டோ அப்டின்னா நம்ம வந்து கொஞ்சோ ஆ பொங்கல் மாதிரி கொழைய விட்டு வேக வைப்போன் சொல்லுவோல்ல தோழி அந்த மாதிரி வேக வை க்குபோது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜீர்ணத்துக்கு வந்து பிரச்சனை ஆகாது ஏன்னா நம்ம புதுசா சாப்டுபோது அ சில சமயங்கள்ல வந்து வயிற்று வலி கூட குடுக்குது பழக்கோ இல்லாதத்னால அந்த மாரி சமயங்கள் ஆ புதுசா சாப்டு போது நம்ம தொறந்து ஏ ஏ பாத்தீங்கன்னா நம்ம சாத அரிச் சி வந்து கொஞ்சோ சீக்ரமா ஜீர்ணம் ஆயிரு ஆனா சிறுதானிய அரிசி வந்து ஆ நார்ச்சத்து அதிகமா இருக்கறனால நிச்சயோ அது வந்து ஜீர்ணமாகறதுக்கு அதிக நேரோ எடுக் கு அசைவ உணவு மாதிரி அப்ப நமக்கு பழக்கோ இல்லாதப்ப எங்ளுக்கே ஆரம்பத் துல சில சமயங்கள்ல வயிற்று வலி வந்து ஏற்படுத்துச்சு தோழி அப்ப கொஞ்சோ கூடுதல் தண்ணி வச் சு நம்ம குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர ங்கள்ள இரவு நேரங்கள்ள நம்ப வந்து சிறுதானிய உணவு வந்து தவிர்த்துக்கிறது நல்லது தோழி ஏன்னா நம்ம இரவு நேரங்கள்ல பெருசா வேல செய்ய மாட்டோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து சிறுதானியோ சாப்ட்டோ அப்டின்னா அது கொஞ்ச உடம்பு உபாதைகள்ள தருகிறது அதனால காலைல அல்லது மதியம் சாப்ட்டுடு கொஞ்ச அதிகமான வேலைகள் செய்யும் போது நமக்கு அது சக்தி தருவதாகவு பசிய வந்து அதிக நேரம் கட்டுப்படுத்த கூடிய உணவாகவு வந்து அது வந்து மாறுது தோழி ஆ நிச்சியமா நீங்ளு ஒன்று இரண்டு அ உணவுகள் வந்து செஞ்சு பாருங்க மொத்தமா நம்ம செய்யக்கூடிய அ ஆ தக்காளி சாதம் அல்லது அந்த ஒரு பாட்ரு ஒன் பாட் ரைஸுன் சொ உள்ளத்தோழி பிரியாணி அந்த மாதிரி வந்து செய்யறப்ப நிச்சியமா அது வந்து சுவையானதா இருக்கு
ஓ செரி செரிங் நம்ம வந்து அந்த ம் நல்லது ஆமா அத செஞ்சு சூடா உடனே சாப்டுட்டோம்னா நமக்கு நல்லாருக்கு இன்னொன்னு நம்ம அந்த ஒய் ட்டு வெள்ள ரைஸ் சாதாரண ரைஸே நம்ம சாப்டு சாப்டு பழக்கப்படுத்தி வெச்சிருக்கோ நம்ப உடம்புக்கு அதனால இது ம் இது புதுசா சாப்புடும்போது அது கொஞ்சோ ஏத்துக்கற்துக்கு டைம் எடுக்கு அப்டி சொல்றீங்க அப்டிதான தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கனா திணை அரிசியில வந்து தோச செஞ்சா அது வந்து நமக்கு கொஞ்ச சுவை நல்லாருக்கு ஆ மத்த அரிசிகள காட் டிலு மத்தது வந்து வெண்பொங்கல் அந்த மாதிரி வந் து செஞ்சுக்லா நம்ம தின்பண்டங்கள் ஏதாவது செய்யணு அப்டின்னாலு நமக்கு வந்து இனிப்பு வகைகள் செய்யும் போது அது வந்து நல்லாருக்கும் தோழி அரிசிய வந்து நம்ம முதல் நாளே அல்லது நம்ம வந்து அத நல்லா வறுத்திட்டு முதல்ல நல்லா கழுவி காய வெச்சுட்டு அத நல்லா வாணலியில போட்டு வறுத்திட்டு ஆ அத வந்து நம்ம அ மிக்ஸி அல்லது மிஷின்ல குடுத்து பொடி பண்ணி வெச்சுக்லா அ பொடிப்பண்ணி வெச்சுட்டு நம்ம நா நம்ம நார்ம்லா லட்டு அல்லது ஆ பச்சரிசி உருண்டையெல்லா செய்வோல தோழி அது மாரி பாகு கா ய்ச்சி அதே முறையில நம்ம வந்து செய்யும்போது சிறுதானிய லட்டுகள் வந்து மிகவு இப்ப சுவையுள்ளதா இருக்கு இப்ப குழந்தைக பாத்தா ஒரு சில குழந்தைக சிறுதானிய எடுத் திக்வாங்க ஒரு சில குழந்தைகள் சாப்ட மறுப்பாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சத்து மாவு நீங்க சொன்ன மாரி சத்து மாவு கஞ்சியா குடுக் கிலா அப்டி இல்ல அப்டினா லட்டு அந்த மாதிரி இனிப்பு வகைகள் செஞ்சு குடுக்கும் போது நி சியமா அத வந்து அவங்க சாப்றதுக் வந்து பல
ஆ கண்டிப்பா இந்த சாக்லேட் சாப்புற அந்த ஒரு பழக்கம் வேம்னா குறையுங்க எப்பயுமே கடைல தா எங்க பாப்பால சாக்லேட் வேணுன் கேப்பாங்க இனிமே நா இந்த மாரி செஞ்சு ட்ரை பண்ணிக் குடுக்கலான்டிருக்கே தோழி உங்கட்ட பேசினது மூலியமா சிறுதானியத்த பத்தி நா கொஞ்ச நெறையவே தெரிஞ்சுக்கிட்டே
இன்னும் சில விஷயங்கல வந்து தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஓகேங் சேரிங்க செரிங் நன்றி தோழி
அ வேற வகையான அசைவ உணவுகள்ல இந்த மாதிரி உணவுகள் நீங்க உங்க வீட் டுல விரும்பி சாப்டுவீங்க
நாங்க வந்து அசைவ சாப்பறதுல்ல தோழி சைவம் மட்டுந்தா சாப்புடுவோ அதனால அசைவம் அசைவம் பத்தி எனக்கு எதுமே தெரியாது அதோட சமையல் முறை எதுவுமே எனக்கு தெரியாது
ஓ சைவத்துல வந்து எந்த மாதிரி உணவுகள் உங்க வீட்ல விரும்பி சாப்டுவாங்க
சைவத்துல வந்து எங்க வீட்ல வந்து எல்லாருக்குமே பருப்பு சாதோனா ரொம்ப புடிக்கு தோழி
சரிங்க தோழி சரிங்க
த்தூர் சைடுல செய்வாங்க அரிசி பருப்பு சாதம்னு சொல்லிட்டு ஆ அது வந்து ரொம்ப புடிக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா காளான் ரொம்ப புடிக்கு என்னோட பசங்களுக்கு அதனால நா ஆ அத அடிக் அடிக்கடி வாங்கி ஆனா அந்த சுவை வந்து உங்களுக்கு அந்த நான்வெஜ் சுவையிலேயே இருக்கு அசைவ சுவையிலேயே இருக்கு
சரிங்க தோழி
அந்த மாதிரி நா செஞ்சு குடுப்பேன் பன்னீர் அந்த மாரி எல்லா உணவுல சேத்துக்குவோ அசைவம் மட்டு சாப்ட்டுறதுல்ல தோழி இதெல்லா ரொம்ப இது எல்லாமே நம்ம வந்து அந்த அசைவத்துக்கு போடுற அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டு செஞ்சோம்னா நல்லா சுவையா இருக்கும் அப்றோ சோயா அந்த மீல் மேக்கர்ன் சொல்லுவாங்கல்ல தோழி
ஆமா தோழி
அதுல கொஞ்சோ நல்லா ப்ரோட்டீன் இருக்கு அப்டிங்கறனால அது நா அடிக்கடி வாங்கி செஞ்சு இத்தன கொழந்தைங்களுக்கு
ஓ பன்னீர் சார்ந்த எதாது ஒரு உணவு வகைகள சொல்லுங்க
பன்னீர் கிரேவி செய்வ தோழி நல்லாருக்கு பன்னீர் வந்து நா எப்டின்னா வீட்லேயே பால் வாங்கி ரெடி பண்ணிருவ
ஓ சரிங்க தோழி சரிங்க
லமன் ஊத்தி அது கொஞ்சோ காச்சி லெமன் கொஞ்சோ ஊத்தி அத ரெடி பண்ணிருவ பன்னீர் அதிகமா எப்பவாவது ஒரு டைம் மட்டு கடைல வாங்கி ரெடிமேடா வாங்கி செய்வ அந்த கிரேவி வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த அசைவ இப்ப நீங்க அதுக்கு என்னென்னலா போடுறீங்களோ அதயே இது போட்டு அந்த கிரேவி மாரி செஞ்சோம்னா நல்லாருக் இருக்கு தோழி அந்த மாரி நான் வீ தி ஞாயிற்றுக்கிழம டையத்துல அது மாரி நா செய்வ காளான் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணிக்கு பதிலா நா காளான் பிரியாணி செஞ்சு சாப்டுவோ அதனால எனக்கு அசைவம் பத் தி அதிகமா தெரியாது தோழி
ஆ பரவால்ல தோழி நாங்க வந்து பன்னீர் உணவுகள் வந்து செஞ்சு பழக்கோ இல்ல நிச்சயமா நம்ம வ ஆ சொல்லுங்க தோழி
அசைவம் சாப்பிடுறவங்க அது மக்சிமம் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது சுவை வந் தா அதுலயே அவங்களுக்கு அதுக்குண்டான அந்த சத்துல்லா அதுலயே கடச்சிரு அதனால அது அவங்க அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க நாங்க வந்து சைவம் சாப்பிடறனால நா அடிக்கடி அது சமையல்ல சேத்துக்குவ தோழி
நல்லது தோழி நல்லது நிச்சயமா ஏனா நமக்கு உடம்புக்கு வந்து நிச்சயமா ஆ மாவுச்சத்த விட நமக்கு புரதமு நார்ச்சத்து வந்து அ பெரும் பங்க வந்து வகிக்குது ஏன்னா இந்த புரதச்சத்து தா வந்துட்டு
ஆ நிச்சயமா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையூ தசையூ வந்து வலுப்படுத்தோ தோழி உங்களிடம் பேசியது மிக்க நன்றி தோழி தொடர்ந்து இன்னொருதுல தொடர்ந்து பேசுவோ நன்றி வணக்கம் தோழி
நன்றி தோழி நன்றி மிக்க நன்றி